வணக்கோ
வணக்கம் பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நா உங்க தயவால ரொம்ப நல்லா இருக்கேப்பா
ஏதோ தயவெல்லா ஞாபகம் வச்சிருந்தா பரவாலங்க இந்த காலத்துல எங்க நன்றியை மறந்து போய் நன்றன்று வாழ்றாங்கக
அப்டி இல்லப்பா நா எப்பமே நன்றி நெனைப்பேப்பா
பரவாயில்லைங்களே கேக்கவே எவ்ளோ நல்லா இருக்குங்க
ஆமாம்பா
அப்றோ உங்க பிசினஸ்லா எப்டி போது
ஏதோ போயின்னு இருக்குதுபா
வியாபாரோலா கல கட்டுதுன்னு கேள்விபட்டே
ஒன்னு இல்லப்பா பே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லப்பா
என்னங்க நேத்துதா ஒரு பெரிய லாரி நெறைய பொருள் வந்து எறங்குச்சுன்னு சொல்லிட்ருந்தாங்க
அது சும்மா சின்ன ட்ரக்குப்பா அத சொல்றவங்க லாரின்னு உங்க காதுல சொல்லிட்ருப்பாங்க
என்னங்க நல்லா வாழ்ந்தா கூட வாழ்றே நல்லா இருக்கேன்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குதுக சில பேருக்கு
அது சில பேருக்குப்பா நமக்கெல்லா அப்டி இல்ல இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுவோ இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவோம்பா
பரவாயில்லையே அதா முந்தா நேத்து கல்யாணத்துல பாத்துன்னு இங்க ஊர் படி சொன்னாங்க
அப்டிங்ளா
நல்ல கழுத்துல இருந்து கீழே தொப்புல் வரைக்கு நக போட்ருந்தீங்களா
அப்டிய அது சும்மா கவரிங்ப்பா பேருக்காக அப்டி வாங்கி போட்டுக்கறது நாங்க ஒன்னு இல்லன்னா யாரு ஒன்னு கௌரவமா கூப்ட மாட்டாங்கல்ல அதுக்காக
உம் உங்க வீட்டுக்காரு உங்க மாமியார் மாமனார்லா உங்கள அப்டியே அரணா சுத்தி சூழ்ந்து அந்த நகைய பத்தரமா பாத்து உங்கள கூட்டு போனாங்கன்னு சொல்லி கேள்விபட்டே
அது சும்மாப்பா
உம் பாத்தேப்பா எங்க ஒரபடி போட்டோ எடுத்துருந்தாங்க பாத்தே நானு தா கல்லு வச்ச நகையெல்லா போட்ருந்தீங்கள நல்லாதா இருந்துச்சி
கல்லு வச்சது எல்லா கவரிங்குப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன என்கிட்ட ஒரு ரெண்டு நக கூட இல்ல எல்லா இந்த கவரிங் நகைங்கள வாங்கி வச்சு போட்டுன்னு இருக்கறேபா
ஓ கல்யாணத்துக்குன்னா அப்டி போட்டு பொயிட்டு வருவீங்க
ஆஹ் அப்டி எப்பா எல்லாமே இதுதா நா எல்லா பங்க்ஷனுக்கு அதுதா போடுறே ஏன் நக இருந்தாதானேப்பா போடுறதுக்கு
அய்யோ நானு அந்த மாரி இல்லாம தா இருக்கே சரி அடுத்த நா நாளைக்கு ஒரு கல்யாணோ வருது அந்த நீங்க வச்சுந்த அந்த கல்லு வச்ச நகைய குடுங்க நா போட்டு பொயிட்டு வந்து குடுக்குறே கில்
அது வந்து ஏ தெரிஞ்சவங்களு இப்ப எல்லாத்தையு குடுத்துட்டேப்பா
என்னப்பா ஒரு கல்யாணத்துக்கு போட்டு பொயிட்டு வந்துட்டு எல்லாத்தையு அப்டியே வித்துருவீங்களாப்பா
அது விக்கலப்பா கேட்டாங்கன்னு அவசரத்துக்கு குடுத்துட்டேப்பா
சேர் பரவால அந்த கழுத்த ஒட்டி ஒரு சோக்கரு ஒன்னு போட்ருந்தீங்களே அதையாவது குடுங்க நாளைக்கு நா போட்டு பொயிட்டு வரே
அது கொஞ்ஜோம் கல்லெல்லா விழுந்து நாஸ்தி ஆயிடுச்சுப்பா
அய்யோ பரவாயில்ல குடுங்க நா ஏதாது ரிப்பேர் பண்ணி போட்டுகிறே என்ன இப்ப கில்ட்டு தானே எப்டி கெடந்தா என்ன போ
அட என்னப்பா நீங்க நெனச்சா அடுக்கடுக்கா வாங்கி போடலா கவரிங் நகரங்க போட்டு போனா உங்க கௌரவோ என்ன ஆகும்பா
கௌரவோ எக்கேடோ கெட்டு போவுது இல்லாத கொடுமைக்கு தானே வந்து கடன கேக்றது அதுவு கடனா கேக்றது கில்ட்டு நகைய தானே கேக்றே அத என்னத்துக்கு இவ்ளோ யோசிச்சுட்டு கெடக்குறீங்க அந்த கையில போட்ருந்தீங்கலா பத்து வலையலு நல்லா இருந்தது கில்ட் மாரியே இல்லப்பா பாக்கறதுக்கு
அது அது வந்து சும்மா அப்படி ஒரு டிஸ் சைன்ங்க நல்ல டிசைனா பாத்து எடுத்துட்டேன் ஆனா பாருங்க எல்லாம் நூறு நூறு பாக்கு தான் வாங்குனன்
என்னங்க சொல்றீங்க பரவாலிங்க எங்கங்க வாங்குனீங்க அந்த மாரி
அது வந்து ஒரு வியாபாரி கிட்ட வாங்கினம்ப்பா
பரவாயில்ல அதை கொஞ்சம் நா எனக்கு கொடுங்க அதே மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்டாவது வாங்கிக்கிறேன்
நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன்ப்பா
போட்டோ எடுத்தா அந்த கடைக்காரனுக்கு கண்ணு தெரியாது பாவம் கொஞ்சம் நொல்ல கண்ணு நீங்க கொடுங்க நான் எடுத்துட்டு போய் காட்டி ஒரு நாலு இடத்துல காட்டி பாத்து வாங்கி டு வந்துருவேன் அது இல்லாம அப்படியே ஒரு கல்யாணம் வருது சொன்னல அதுக்கு போட்டும் போயிட்டு வந்துருவேன் ரெண்டும் ஆன மாதிரி இருக்கும்
ஏப்பா பாலிஷ் போயிடுச்சுன்னா எங்க வீட்டுக்காரு திட்டு வாரேச்சேப்பா
பாலிஷ் போனா வெறும் திட்டுவாரா
ஆமாம்பா கவறிங்கல
ஓ பாலீஸ் போட எவ்வளவு ஆகும்
அது ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் ஆயிடும்பா
அடேங்கப்பா சரி நான் பாலிஷ் போட்டே எடுத்துட்டு வந்து குடுத்துடுறேன் யூஸ் பண்ட்டு
ஐயோ எங்க வீட்டுக்கார் யாருக்கா கொடுத்தாலும் திட்டுவருப்பா
என்னப்பா சொக்க தங்கத்தை சொல்ற மாரி சொல்றீங்க கிழ்ட்டு தான
கில்ட்டுக்கே நாங்க அவ்ளோ மரியாதி கொடுத்து வச்சுன்னு இருக்கிறோம்பா
ஆஹ்
ஆஹ்
நல்லாதான்ப்பா இருக்கு அப்ப நீங்க ஏன் கிட்ட வாங்கிட்டு போனதையாவது திருப்பி கொடுங்க நான் கல்யாணத்துக்கு போட்டு போறேன்
உங்க கிட்ட வாங்கினது அடகு கடையில இருக்குதுப்பா காசு வரட்டும் மீட்டு தரேன்
ஏன் கிட்ட வாங்கினத அடகு வேற வச்சுட்டீங்களா
என்னப்பா பண்றது குடும்ப செலவுக்கே காசு பத்த மாட்டேங்குதே
அட கடவுளே அதை வச்சுதான் இந்த கில்ட்டு நகைலாம் வாங்குனீங்க ஹலோ
இல்லப்பா இல்லப்பா
இப்ப என்கிட்ட வாங்கின நகைய அடகு வச்சீங்கள அது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா
அது அவருக்கு தெரியாதுப்பா நமக்குள்ளயே இருக்கட்டும் ரகசியமா
சரி நான் முதல்ல போய் உங்க வீட்டுக்கார பா்த்து என் நகைய அடமானத்துல இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேக்குறேன் யாரு கேட்டு என்னோட நகையை நீங்க அடமானம் வச்சு சிங்க
அவசரத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானப்பா
உதவிதான்ப்பா இப்ப நான் என்னோட நாத்தனார் கல்யாணத்துக்கு போட்டு போனுமே அவ கேட்பாலே என்னாண்ணி இப்படி வந்திருக்கியேன்னு அப்ப நான் என்னத்த சொல்றது
சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க மீட்டு தரேன்
அந்த அவகாசம் முடிற அன்னிக்கு கரெக்டா நான் உங்க வீட்டுக்கார் வீட்டு வாசல்ல வந்து நிப்பன் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து கேட்பேன் தைரியம் வந்தா நீங்க சமாளிங்க
ஏன்ப்பா இதா அவங்க காதுக்கெல்லா கொண்டு போறீங்க நம்மளோட ரகசியமா முடிச்சுக்குவோ
பாப்போ வந்துடுச்சுன்னா நா விட்டுடுவே வரலன்னா நா யாருன்றது நீங்க அப்ப தாங்க பாக்க போறீங்க
ஏன்ப்பா இப்டி ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்துட்டு இப்டி பேசலாமா நீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்குது
நகை போனது எனக்கு மனசு கஷ்டமா இருக்றது உனக்காமா
என்ன இருந்தாலு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானங்க
ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு கில்ட்டு நகைய குடுக்க வேணான்னு உங்க வீட்டுக்காரு சொல்றாருன்னு சொல்லுவ, எ சொக்கத்தங்க நகைய எடுத்துட்டு போய் நீ அடகு வைப்ப என்ன கேக்காம ஆனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா
அது அப்டிதாங்க, எல்லா பழைக்கிட்டோ இனிமேல் என்ன உங்க நகை எ நகை மாதிரிங்க
ஆனா உ நகை எ நகை மாரி இல்லதான
அது கவரிங் இல்ல அப்பறோ எப்டி உங்க நகையாகு கோல்டா இருந்தா அது உங்க நகையா இதெல்லா
நல்லா பொழச்சிப்பமா நீ ஆ, நல்லாதா பொழைக்க சொல்லி குடுத்துருக்காங்க உங்க வீட்ல உனக்கு
கைவசம் தாங்க
உ நகை எல்லா எடுத்துட்டுபோயி உங்க மாமியார் வீட்டு லாக்கர்ல வச்சிட்டேன்னு சொல்லு
ஆமாங்க
பரவால்ல உ பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுதா
எனக்கு பெருசா ஒண்ணு நகை போட்டு கட்டி குடுக்கலங்க எங்
ம், ஆமா ஆமா நான்தா க வந்தனேம்மா கல்யாணத்துக்கு சொன்னாங்களே உங்க சொந்தக்காரங்கல்லா அறுவது தா போட்டாங்க அறுவது சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்கன்னாங்க
அட சும்மா அது காத்துல வந்த வததிங்க
ஆமா ஆமா சொன்னாங்க உங்க மாமாதா வதந்திய பரப் ப்புனாரு உங்க சித்தப்பாவு வதந்திய பரப்பனாரு கேள்விப்பட்ட
அப்டிங்களா பாருங்க பொறாம புடிச்சவங்க அவங்கல்லா
ஆமாங்க உங்க அம்மாவு சொன்னாங்க உங்க அப்பாவு சொன்னாங் ங்க அவங்களே உங்க மேல பொறமையா இப்பாங்களோ
இல்லங்க அவங்க கௌரவத்துக்காக சொல்லிருப்பாங்கங்க
அ அப்படி கூட சொல்லிருப்பாங்களா
ஆமாங்க
மாமியார் வீட்ல சும்மா இருப்பாங்களா சொன்னது செய்ங்கன்னு கேக்க மாட்டாங்களா
எங்க மாமியாரு சொக்க தங்கங்க
ஓ அவங்கள வெயிட்டு வெச்சுதா சொன்னீங்களோ அறுவ து கிலோவா அவுங்க
ஆமாங்க ஆமாங்க நீ ஒண்ணுமே போடலன்னா கூட மகராசி நீ வந்தா போதுட்டாங்க
பரவாயில்லைங்களங்க உங்களுக்கு பாருங்க அப்பா அம்மாவும் நல்லபடிய அமைஞ்சிருக்காங்க அறுவது சவரம் போட்டு கட்டி குடுத்துருக்காங்க மாமியாரு அதோட சொக்க தங்கமா இருக்காங்க வீட்டுக்காறறு கில்ட் நகைய கூட கடன் கொடுக்க கூடாதுன்றாரு
அவருக்கு ரொம்ப பரந் ந்த மனசுங்க கோல்டா இருந்த கொடுக்க சொல்லிருப்பாரு கில்ட நகை போய் ஏண்டி கொடுக்குறன்னு கேப்பாருங்க
உம் பரவாயில்லைங்க எவ்ளவு தங்கமானவங்கலா இருக்காங்க
ஆமாங்க
இரிங்க நா இன்னொரு ஆர ஒண்ணு வச்சிருக்கே அது உங்களுக்கு வேணுங்களா கல்யாணத்துக்கு போட்டு போறீங்களா
அட கொடுத்தா நல்லதுதாங்க
அதையு அடக்கு வச்சறேன்றிங்களா
கொஞ்ச அவசரத்துக்கு தேவப்படு
தேவப்படு தேவப்படு ஊரா வீட்டு நக னா கண்டிப்பா தேவப்படு
ஆமாங்க
செரிங்க என்ன சமச்சீங்க இன்னைக்கு நீங்க
இருக்காங்க இன்னைக்கு ரச சாத பீட்ரூட் பொரியல்ங்க
என்னங்க சிம்பிள சொல்டீங்க
ஆமாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்கிறாருங்களா அதனால எனக்கு பையனுக்கு மட்டுந்தா ஒண்ணு செய்யல அவரு வெடியே கா கிளையில போயிட்டாருங்க நால்ர மணி
என்னங்க விடிய காலையில என்னங்க பால் போடவாங்க போனாரு அவ்ளோ சீக்கிரோ
ஏதோ அலுவலகத்துல வேலைன்னு கெளம்பிட்டாரு ஆறு மணிக்கெல்லா
உம் ஒரு ரசத்த சாப்ட்டு எப்டி வாழ்றீங்கன் தெர்லயே
பாருங்க அதுதா எங்க வீட்டுக்காருக்கு வரு வரு வழியில ஏதாது சிற்றுண்டி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேங்க
நல்லதுங்க வந்தா நல்லா சாப்ட்டு வைத்த நெரப்புங்க
சேரிங்க செரிங்க
உங்க குழந்தையு ஏஞ்சி சாப்பிடுவானா தூங்கிட்டு இருக்கானா
தூங்கிட்ருக்காங்க
செரிங்க நம்ம நாளைக்கு செய்த்தி நேரத்துல பூங்கால மீட் பண்ணுவோ
சேரிங்கஸ் செரிங்க நன்றிங்க
நன்றிங்க